ஹாய் மா எப்டி இருக்கீங்க நல்
ஆஹ் நல்லா இருக்கேங்க்கா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நானு நல்லா இருக்கேன்ம்மா சாப்ட்டீங்களா
ஆஹ் சாப்ட்டோம்கா நீங்க
ஆஹ் சாப்ட்டங்க சாப்ட்டு வந்து நா படுத்துட்டே இன்னைக்கு என்ன சாப்பாடு அங்க
நாங்க பிரியாணி அக்கா
ஓ சூப்பர்மா சூப்பர்மா
அத்தாச்சி
ஆ இப் இப்ப பிரியாணி பிடிக்குமா உங்களுக்கு
பிரியாணி இல்ல வந்தவுங்களுக்காக செஞ்சேன் அக்கா
ஓ ஓ கெஸ்ட் வந்ததுக்காக செஞ்சிங்க
உம்
ஓகே நானு தா இன்னைக்கு வந்துட்டு ஒரு கல்யாணத்துக்கு வெளியில போயிட்டு வந்தோ கல்யாண சாப்பாடு நல்லா சாப்ட்டுட்டு முன்னாடில்லா அப்டி கிடையாது முன்னாடிலா டிஃபன் ஏதாவது ஒண்ணு வப்பாங்க ஆஹ் பெரிய பெரிய கல்யாணங்கள்ல மட்டும்தா எல்லா வெரைட்டிஸும் இருக்கும் இப்ப இப்ப பாத்தி எல்லார் வீட்லயுமே எல்லா ஊத்தாப்பம்ன் வைக்கிறாங்க ஆம்லேட்ன்னு தனியா வைக்கிறாங்க தோசன் தனியா வைக்கிறாங்க பொரட்டா அப்புறம் இடியாப்பம் எல்லா மிக்சட் எல்லாமே வை க்கிறாங்க இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி எல நிறைய வைக்கிறாங்க சாப்
அப்டியே தெரிது அந்த அப்டி அப்டியே ஒரு இதையா கொண்டு வந்ட்டாங்க அதே மாரி ஒரு ட்ரெடி ஒரு ட்ரெடிஷனாவே ஆக்கிட்டாங்க
கண்டிப்பா இப்ப எல்லாருமே அந்த மாரி மாத்திட்டாங்க
பழைய இதெல்லா மறஞ்சிட்டு இருக்கு
ஆமா கண்டிப்பா இப்போ நம்ம வந்து முன்னாடி எப்டி கல்யாணம் பண்ணாங்க இப்ப பாருங்க ஆஹ் வடநாட்டுக்காரங்க பண்ற ஸ்டைல் இப்ப மெஹந்தி சங்கீத் என்னென்னமோ பண்றாங்க எல்லாருமே பண்றாங்க பாத்தீங்களா
அதான்க்கா ஹ
அதா முன்னாடி இதெல்லா ஏதாவது இருந்துச்சா இப்ப என்னன்னா அஹ் மேரேஜ்கு எல்லாரும் நம்ம முன்னாடில்லா வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு மேரேஜ்க்கு அடுத்த நாள் மேரேஜ்க்கு வர முடியாதவுங்க வரணு அப்படின்றதுக்காக இந்த ரிசப் ஷன் வைக்கிறது
ஆஹ் ஆஹ்
இப்ப பாத்தா ச ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெஹந்தின் வச்சுட்டு மெஹந்தி வைக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே மேரேஜ்க்கு முன்னாடியே ரிசப்ஷன் வைக்கிறாங்க பொண்ணு மாப்ள் சேர்ந்து நிக்கிறாங்க புதுசா இருக்கு இதெல்லா அதுக்கப்புறம் மேரேஜ் வைக்கிறாங்க எல்லாம் மாறிச்சு ன்னா உங்க பக்கம் எப்டி கல்யாணம் பண்ணுவீங்க
நாங்க போ நாங்க பொண்ணு வீட்டு சைடுல தா ன்க்கா பண் மாப்ள வீட்டு சைடுல தா பண்ணுவோ
அப்டியா என்னதா நடக்கும் நா பாத்ததே கிடையாது உங்க பக்கம் என்ன பண்ணுவீங்க
எங்களுக்கு கிறிஸ்டின் மேரேஜ் தான் நடக்கும்
அதா அது எப்டி பண்ணுவாங்க நா தான் சொல்றல நா வந்துட்டு முஸ்லீம்ஸோட மேரேஜ் கூட பாத்திருக்கே ஆஹ் ஆஹ் அ அதெல்லா பாத்திருக்கே பட் அ கிறிஸ்டின்ஸ் பாத்ததே கெடையாது அதுதா கேக்குறே
ஒரு அஞ்சாரு பாட்டு பாடுவாங்க ஃபஸ்ட்டு மாப்பிள வந்து ஒக்காந்துருப்பாரு
ம்
அப்பறோனா பொண்ண அவுங்க அப்பா அழச்சிட்டு வருவாங்க
அது கண்டிப்பா வந்து அந்த கெவுன் போட்டுதா மேரேஜ் பண்ணணுமாமா
அது வந்து நெசசிட்டி கெடையாதுக்கா அது வெஸ்டன் கல்ச்சர் தா
ஓ இப்ப அப்டி கொண்டு வந்ட்டாங்க அப்டிதான
கொண்டு வந்ட்டாங்க ஆ
இல்ல இல்ல கொண்டு வந்ட்டாங்கனா இப்ப எல்லாரு அந்த மாதிரி மாறிக்கிட் டு வர்றாங்க
மாறிகிட்டு வராங்க ஆமா வெஸ்டர்ன் கல்ச்சரப் பா நோக்கி போ பயணிக்கிறாங்க அவ்ளோதா
அவ்ளோதா
ஆஹ் ம் ஹும்
வேற என்ன பண்ணுவீங்க
அப்பறோ மாமா அ அப்ப மாப்பிள்ள வந்து அவுங்க அம்மா அம்மா ஆ மாப்பிள்ள வந்து முன்னாடியே கொண்டு வந்து உட்கார வச்சிருவாங்க
சேரி
அதுக்கப்பறோ பொண்ண வந்து அவுங்க அப்பா கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்து உட்கார வப்பாரு
ஆஹ்
அந்த பொண்ணோட சேந்து அந்த பாஸிஸ்ஸ பாஸ்ஸஸ் இதெல்லா பாட்டு பாடிட்டே கொண்டு வந்து மாப்பிள கிட்ட உட்கார வச்சிருவாங்க அதுக்கப் ப்பறோ ஒரு ரெண்டு மூணு பாட்டு பாடுவாங்க பாட்டு பாடுனதுக்கு அப்பறோ மாங்கல்ய பிரதிஷ்ட பண்ணுவாங்க
ம்
ப்ரெதிஷ்ட பண்ணதுக்கப்பறோ எல்லா யாரெல்லா வந்துருக்காங்களோ அவுங்களுக்கு எல்லா குடுத்து பிளஸ் பண்ணிட்டு
ம்
அதுக்கப்பறோ மாப்பிள்ளயு பொண்ணயு முட்டிங்கோள் போட சொல்லுவாங்க
ஆஹ்
அப்பறோ, ஒரு ரெண்டு மூணு பிரேயர் பண்ணுவாங்க
இல்ல இந்தமா அந்த படத்துல பாக்குற மாரி சம்மதமா அப்டினு எல்லாட்டயு கேக்குறாங்களே அந்த மாதிரி கேப்பாங்களா
ஆஹ் கேப்பாங்கக்கா நாங்க வந்து மூணு ஓல மொதலே வாச்சிருவோ
அப்டியா ஆஹ்
பட் கல்யாணத்துக்கு இப்ப இன்னைக்கி கல்யாணனா இன்னிலிருந்து போன இல்ல முடிஞ்ச மூணு வாரோ நாங்க வந்து பேன்ஸ் வாசிப்போ.
ஓ
அப்போ அது அதில சொல்லுவாங்க இந்த கல்லா கல்யாணத்துக்கு ஏதேனு தடை இருந்தா அத எழுத்து மூலோ ஆயிருக்கு தெரிவிக்கோனு சொல்லுவாங்க அப்டி ஏதாவது ப்ரெச்சன இருந்துச்சுன்னா ஆய அந்த சர்ஸ்சு பாது பாஸ்டர்க்கு கல்யாண முடிக்கிறவர்க்கு ரிப்போர்ட் போயிரு
ஆஹ்
அப்ப அந்த கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்கு அவுங்களுக்கு வந்து அதுல எலிஜிபிலிட்டி இருக்கு
அப்டியா இல்ல எனக்கு அந்த டவுட் தா ஒருவேள யாராவது ஒருத்தவுங்க இல்ல எனக்கு விரு
கடைசி கல்யாண ஆகுற நேரத்துல கூட கடைசியா கேட்பாங்க இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதமானு கேப் பாங்க சம்மதம்னு சொல்லுவாங்க அப்பறோ அந்த எடத்துல ஒரு எல்லாரு அமைதியா இருப்பாங்க அமைதியானதுக்கு அப்பறோ மாங்கல்ய பிரதிஷ்ட பண்ணி அவுங்களுக்கு
எப்டி செயின்
இதவெச்சிட்டு அப்றோ குடுப்பாங்க எப்டி முடிஞ்சு முடிஞ்சு முனு யாரெல்லா முடியுதோ ப்போ அவங்க வந்துட்டு கைல குடுப்பாங்க செல பேரு கொடி போடுவாங்க கொடியோட சேத்து கயிர் கட்டுவாங்க
ஓ நீங்களு கயிறுதா கட்டுவீங்ளா செயினா போட மாட்டீங்ளா
இல்ல கொடி வசதி இருக்கரவங்க செயினோட கொடியோட சேத்து தாலி குடுப்பாங்க
இப்போ வந்து இந்துக்கள் போட்றாங்கல்ல இப்ப இந்துக்கள் போட்றாங்கலல தாலி கயிறு எல்லோ கலர் அந்த மாரி போடுவீங்ளானு கேக்குற
ஆமாங்க்கா
அப்டிதானா ஓகே ஓகே ஆக்சுலா வந்துட்டு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருக்காங்க முஸ்லிம் அ இப்ப இதெல்லா பாத்திருக்கோ
பாசி போடுவாங்க
அ கருப்பு மணி அ கருக மணி போடுவாங்க அ இந்த மாரி கிறிஸ்டீன் மேரேஜ் எதுவு நா போய் பாத்ததே கெடயாது சர்ச் போனதே கெடயாது அதனால தான கேக்குறே ஆனா ரொம்ப ஆச ச பாக்கணு தோணு அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ்க்கு கூப்பிட்டு போக முடியாத சுச்சுவேஷன் அப்டியா
அதுக்கப்றோ ரிஜிஸ்டர்ல கையெழுத்து வாங்குவாங்க அதுக்கப் அப்றோ பெண்ணையு அப்போ பெண்ண கல்யாணத்துக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பொண்ணோட கைய பிடிச்சு மாப்பிள கையு இந்த பொண்ணு வீட்டுக்கு காறங்களு மாள்ளையோட அப்பா அம்மாவு கைய பிடிச்சு மாப்பிள்ள கிட்ட தருவாங்க பொண்ணு கைய பிடிச்சு பொண்ணு கை கைய புடிச்சி தருவாங்க அதுக்கப் ப்றோ வந்து அ ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்ட் சொல்வாங்க அத பொண்ணு மாப்ளிக்கு சொல்ணு மாப்ள பொண்ணுக்கு சொல்வாங்க அந்த மாரி அதுக்கப்றோ ம அதுக்கப்றோ ரிஜிஸ்டர் கல்யாணோ அது பதிவாங்க பதிவு பண்ணுவாங்க பதிவு பண்ணிட்டு ஃபோட்டோக் எடுத்து வெளிய அமிச்சுவுட்ருவாங்க
ஓ ஓகேம்மா ஓகேம்மா
இதே ஒரு ரெண்டர மணி நேரோ நடக்குங்க்கா
அப்டியா அத ஒவ்வொரு பக் க்கு ஒவ்வொரு மாரி இல்லியா அப்ப வந்து இந்துக்கள் மேரெஜ்ல என்ன பண்றாங்கன்னா மொத நாள் வந்துட்டு முகூர் த்தரிசி அள்ளி போட்றதுன்னு சொல்லி ஒரு இது வெப் ப்பாங்க ஈவ்னிங்ல அது அள்ளி போட்ட அந்த அரிசிலதா நைட் வந்து சாதோ வடிப்பாங்க வடிச்சி அ மத்ததெல்லா சாம்பார் இந்த மாரி எல்லாமே ஐட்டம்ஸ் எல்லா வெச்சு நான்வெஜ் வெக்கிறவங்க நான்வெஜ் வெப்பாங்க அது அன்னிக்கு நைட்டு சாப்பாடு எல்லார்க்கு குடுப்பாங்க அடுத்த நாள் பொண்ணு வீட்ல இருக்கு காலில சாப்பாடு பொண்ணு வீட்லதா போய் கல்யாணோ பண்ணுவாங்க அங்க எங்க கோயிலயோ இல்ல மண்டபமோ பொண்ணு வீட்ல பண்ணுவாங்க கல்யாணோ மாரி பண்ணிட்டு முடிச்சிட்டு வந்து ஒன்னு கெடயது முடிச்சிட்டு இந்த கிஃப்டெல்லா குடுக்கறதெல்லா வாங்கி வெச்சிட்டு வீட்டுக்கு வந்த பாலும் பழமு குடுப் பாங்க வெளக்கேத்துவாங்க இந்துக்கள் வந்து வெளக்கேத்துவாங்க வெளக்கேத்திட்டு
நாங்களு ஏத்துவோங்க்கா வீட்ல அ வெளக்கு ஏத்திட்டுதா வீட்டுக்குள்ள போவோ கேண்டில்ல கேண்டில்லதாங்க்கா கேண்டில்ல ஏத்தரவங்களு இருக்காங்க தீ தீப்பொட்டில ஒரே குச்சில பத்றவங்களு இருக்காங்க
இதுல இல்ல ம் அதுதா இப் அந்த மாரி பண்றாங்க பாலு பழமு குடுப்பாங்க அந்த மாரி பண்ணுவங்க அ முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா நா பாத்ருக்க கே என்னோட ஆ மேரேஜ்ல நா பாத்ருக்கே அவுங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா அ மாப்ள வந்துட்டு அங்க பள்ளிவாசல்ல இருப்பாங்க அவ்ங்க பள்ளிவாசல்ல பொண்ணு வந்து வீட்லயோ மண்டபமோ எங்கேயா இருந்தாலு இங்கே இருப்பாங்க மாப்ள அங்க இருந்து மாப்ளைட்ட சம்மதமான்னு கேட்டு சைன் அங்கிற அங்கே வாங்குவாங்க பொண்ணு இங்கே இருப்பாங்க இங்க சம்மதமானு கேட்டு சைன் வாங்கிட்டு ஓகே மேரேஜ் டைம் சொல்வாங்க ஓ கே பண்ணிக்கலா அப்டின் சொல்லேல அதுக்கப்பறோ அவ்ங்க யாரோ மாமியாரோ நாத்தனாரோ அவ்ங்கதா வந்து அந்த கருகுமணி போடுவாங்க அந்த மாரி யாராவது அ அந்த கருகுமணி போட்டுட்டுருவாங்க இப்பெல்லா செயின் வந்திருச்சு முன்னாடிதா கருகுமணி இப்ப ஒவ்வொர்த்தவங்க செயின்லே கருகுமணி மாரி வாங்க அந்த மாரி பண்ணிருவாங்க அந்த மாரி பண்ணிட்டு அதுக் கப்றோ என்ன நடக்கும்னா அதுக்கப்பறோ மாப்ள வருவாங்க வந்தோனே ஆழத்தி எடுக் நம்ம ஆழத்தி எடுக்குறோல்ல அந்த மாரி மாப்ளைக்கு ஆரத் எடுத்துட்டு உள்ள கூப்டுவாங்க பொண்ணு அது வரைக்கு வெயிட் பண்ணு அந்த எடத்த விட்டு நகராம அப்புறோ வந்துட்டு பொண்ணு பக்கத் துல மாப்ள வந்து உக்காந்து ரெண்டு பேரு அந்த அஸ்ஸலாமலைக்கும் சொல்லிக்குவாங்க அப்பதா அவ்ங்க ரெண்டு பேர் மீட் பண்ற மாரி ரெண்டு பேரு சலாம் சொல்லுவாங்க ஆ அந்த மாரி சொல்லிட்டு அதுக்கப்பறோ என்ன பண்ணுவாங்க அவங்க இதுல வந்துட்டு அரிசி அளப்பாங்க படி இருக்கூல்ல பெரிய படி அதுல வந்து பொண்ணு வந்து அரிசி அள்ளி போடும் மாப்ள அப்டி தட்டி வுடுவாரு ஒரு மூணு தடவ இப்டி பண்ணுவாங்க அதுக்கப்புறொ வந்துட்டு கண்ணாடியில ரெண்டு பேரு சேந்து மொகம் பாப்பாங்க ரெண்டு பேர் மொகமு இந்த கண்ணாடிக்குள்ள தெரியு நல்லா இருக்கு அதெல்லா பாக்க அப்றோ வந்துட்டு அப் ந்த அவங்களோட குரான் அத எடுத்து ரெண்டு பேரு இப்டி பாப்பாங்க கை வச்சு இது பண்ணுவாங்க அந்த சப்ஜெக்ட்
ஓதுவாங்க ம்
ஆ அவ்வளோதா இதுதா நடக்கு அ அதுக்கப்பறோ அவங்களு பாலும் பழம்லா குடுப் பாங்க அ இந்த மாரியா ந்த ஒவ்வொரு கல்யாணங்களையு ஒவ்வொரு விதமான
பாரம்பரியமா அதா அதா அதா அதாக்கா
கண்டிப்பா ம் அதா நம்ம வெளக்கேத்துறோ நீங்க கேன்டில் வச்சு ஏத்தி இது பண்றீங்க இவ்ங்க குரான் வச்சு அந்த இது பண்றாங்க அவ்ளோதா எல்லாத்துலயு ஆமா கண்டிப்பா
போனங்கள்ல பண்றாங்க அவ்ளோதா
அவ்ங்கவுங்களுக்கு ஏத்தத அவ்ங்கவுங்க இது பண்ணிக்கிறாங்க அவ்ளோ
ஆமா ஆமாக்கா
ஆனா மேரேஜ் ஆயிடுச்சு அப்டின்னா எல்லாரு அந்த வாழ்க்கைன்றது
உங்குளுக்கு மண்டவத்துல நடந்ததா கோயில நடந்ததா
ஆ எனக்கு ஆக்சுவல் லவ் மேரேஜ்மா சோ அதனால எங்கேயுமே நடக்கல வீட்லயே நடந்துருச்சு
ஓ அப்டிங்களா
ந்த எந்த எந்த பிரச்சனையு எனக்கு இல்ல
செர் செரி செர் செரி அக்கா
கவலை இல்லாம முடிஞ்சு விட்டது ஈவினிங் ஈவினிங் டைம்லதா எனக்கு மேரேஜ் நடந்துச்சு சுமா ஸ்நாக்ஸ் குடுத்து சிம்பிளா அப்டியா சூப்பர் சூப்பர் ஆ உங்களுக்கு வந்து சர்ச்சில நடந்துருக்கு
எனக்கு அரேஞ் மேரேஜ்தாக்கா
ஆ ஓகேமா ஓகேமா அதா உங்களுக்கு சர்ச்ல நடந்திருக்கு எனக்கு சும்மா வீட்லதா பண்ணாங்க
ஓ செர் செரி செரி
நல்லாதா இருந்துச்சு அதுவு ரொம்ப ஆடம்பரமா செலவுகள் இல்லாம சிம்பிளா எல்லாத்தையு கூப்ட்டு ஒரு ஸ்நாக்ஸ் குடுத்து நல்லாதா இருந்ச் அதுவு ஒரு வகையான சந்தோஷமாதா இருந்துச்சு லைஃப் இப்ப ஸ்மூத்தா போது கொழந்தைங்களா ஆயிச்சு இப்ப அதெல்லா நெனச்ச பாக்கைல எனக்குலா ச சிரிப் சிரிப்பா வருது இப்ப ஆறு வருஷொ ஆச்சுமா எனக்கு மேரேஜ் ஆயி
ஓ செர் செர் செர் எனக்கு அஞ்சு வருஷொ ஆயிச்சுக்கா
அப்பறோ என்ன ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒன் இருவத் தி ரெண்டா எனக்கு ரெண்டாயிரத்தி இருவதுலேய ஆயிடுச்சு அப்ப ஏழு வருசோ ஆயிடுச்சா
ஆமா
அந்த டேட் வந்த தானே செவன் கம்ப்ளீடா இருக்கு ஆக்ஸ்வலா அக்டோபர் ஆஹ அக்டோபர் செப் செப்டம்பர் சிக்ஸ் சோ அந்த டைம் வந்தா தானே நமக்கு அது ஃபுல்ஃபில் ஆகு ம் அதனால அப்டி கணக்கு வச்சுக்கிறது
செரி செரி அக்கா
அப்டி போது, உங்களுக்கு லைஃப்லா எப்டி போது ஸ்மூத்தா போதா ஆ கொழந்தைங்க இருக்கிறதுனால வந்து சந்தோஷமாதா போகு இல்லையா அவங்க பண்ற ஒவ்வொன்னையு ரசிச்சுக்கிட்டு
அததா அது உண்ம
ஆமா எங்க போனாலு அததான கேக்குறாங்கமா இல்ல நம்மகிட்ட காசு இருக்கா பணம் இருக்கான்னா எங்கயு போனா கேட்பாங்க உங்களுக்கு எத்தன கொழந்தைங்க மொத வார்த்த அதுவா தா இருக்கு அந்த குழந்தை அந்த குழந்தை செல்வங்கள் கிடைக்கறதே ஒரு பெரிய வரம் இல்லயா நமக்கு
அது உண்மதாக்கா எத்தனையோ பேர் கெடைக்காம அவ்ளோ கஷ்டப்பட்றாங்க
கண்டிப்பா கண்டிப்பா அப்டி இருக்கயில நம்மல்லா வந்து குடுத்து வச்சவங்கன்னு நெனைச்சிக்க வேண்டியதாம்மா
ஆமா அவங்களுக்காகவு டெய் தினமு பிரார்த்தன செய்யணு
ஆமா நானு அப்டிதா கடவுள்ட்ட எல்லாருக்குமே கெடைக்கணு எல்லாருக்கு கடவுள் குடுக்க வேண்டிதா அட்லீஸ்ட் ஒரு கொழந்த ஆமா கண்டிப்பா சேரிம்மா சேரி பாருங்க நம்ம ஆ உங்களுக்கு அப்பறமா கூப்பட்ற
ஆ சேரிக்கா பாய்
ம் பாய்